ஹலோ இந்த பக்கோ வண்டு முருகன் பேஸ்றே அந்த பக் பேஸ் றீங்க
நாங்கள் இங்கிருந்து யாரு பேஸ்றது கொக்கி குமாரு பேஸ்றோ
கொக்கி
ஹலோ
கீ கூ ம சௌக்கியமா இருக்கீங்ளா ஊர்ல
ஆ ஆ சௌக்கியம் சௌ க எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்க எப்டி இருக்கீங்க ஹலோ சிஸ்ட
கிது துணிய காய போட்டாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு
முடிஞ்சச்சுங்களா
ம்
கொஞ்சொ டவர் இருக்க ஏரியாவா பாத்து நில்லுங்க.
சரியான இடத்திலே நிற்கிறேன்
அங்கயே பிளேஸ் பண்ணிருங்க
ஆ
அப்ப அ ஏனா அங்க பக் கம கிளாஸ் ஆவல கேக்க மாட்டேங்குது
ஓ இல்ல ஏசிய போட்டு ஒக்காந்துட்டேன்
ஓகே ஓகே நாங்க பேன பக்கத்துலய வச்சட்டு உக்காந் த சவுண்ட் கேக்தா
ஆஹா கேக்கல
கேக்கலயா அப்ப டிஸ்டபென்ஸ் இல்ல ஓ கே ஆ இங்க உள்ள ஃபேன் வந்து ஒரிங்டாவா ஒனிடாவா அந்த ஃபேன் ஓடுது அங்க என்ன ஏ சி ஓடுது
இது எல் ஜி எல் சி சி எல் ஜி இல்ல எதுன ஐயோ இது ஏதோ எல் ஜி தானு ஒன்ற டன்னு தா எல்லா இது எல்லா இது
எல்லைய்டா நல்லாருக்குமே அது
ஆஹ் அதுதா ஓடுது
ஓடதா இல்ல நி
பாத்த மூவி பாத்தே ஒரு மூவி ஒரு மூவி இல்ல வெப் சீரிஸ் பாத்தே வெப் சீரிஸ்ல ஒரு மூணு எபிசோடு பாத்தே அப்டியே பொறுமையா அறம நேரமா சாப்டே எனக்கு ஸ்லோவா சாப்புட ரொம்ப புடிக்கு ஆனா அது ட்ராபேக் எனது தெரியுமா ஸ்லோவா சாப்புடும் போது சாப்பாடு ஆறி போயிடுது
கண்டிப்பா இல்ல இல்ல எனக்கு வந்து ஸ்லோவாவும் சாப்பட கூடாது பாஸ்டாவு சாப்பட கூடாது உம்
வேரு எப்புடி சாப்புர்ணு
டாவு சாப்புட கூடாது ஸ்லோவவு சாப்புட கூடாது நார்மலா எல்லாமே பினிஷ் இப்ப மேக்சிமம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷோ சாப்புர்லாமா
அ பதிஞ்சு நிமிஷம்ண்டா
ஆஹ் அவ்ளோ நேரோலா சா நா அவ்ளோ நேரோ எல்லா அதிகமா சாப்புடல மேக்சிமம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள சாப்ட்ருவே சிஸ்டர்
ஆஹா நா டிவியே போ ட்டு உக்காந்து ஆற அம்
ஏ வீட்டுக்காரல்ல உட்டீங்ன்னா வெச்சுக்காங்க ஒன் அவர் ஆனாலு சாப்புடுவாரு உக்காந்து
ஆஹ் அப்புடி சாப்
அவுரு டிவி பாப்பாரு டிவி பாத்துட்டே உக்காந்து சாப்புடுவாரு தடவுனதே தடவுவாரு நானு திட்டி திட்டி பாத்துட்டு விட்டுருவே அடுத்து இல்லன்னா ஃபோன தூக்கிட்டு வந்து இந்த ரூம்ல வந்துருவாரு
உம் உம்
அதுக்கு திருப்பி திட்டுவே
ச்ச திட்டாதீங்கடா அதெல்லா அனுபவிக்கிறவங்களுக்கு தா தெரியு
அப்பிடி இல்ல சிஸ்டர் அந்த சாதத்துல கை வெச்சு கை வெச்சு சாப்புறோல நீத்து போய் அத சாப்ட்டாலு ஒண்ணு தா சாப்படாது ஒண்ணு தா
இல்ல டா அட்லீஸ்ட்டு ம் ஒரு டுவெண்டி மின்ட்ஸ் ஸ்பெண் பண்ணலான்டா தப்பில்ல யாரு ஒன் அவர் ல்லா சாப்ட மாட்டாங்க நீங்க சும்மா சொல்றீங்ளா ருக்
அப்புல்லா இல்ல சீரியஸ் ஸா அவரு உக்காந்தார்ன்னா எந்திரிக்கவே மாட்டாரு டிவிக்கு போனுக்கு
இல்ல நா ஆஃபனவர் பண்ணிருக்கிறே ஆனா ஒன்னவர் சொல்ற ஆஃப் னவர் எப்டீனா ஒரு சீரியல் போடுவால்ல போடும்போது ஆரம்பிப்பே
ம்
அந்த சீரியல் முடிக்கும்போது தா ஆமா முடிக்கு போது தா
உக்காந்துருப்பாரு அது மூவியா நம்ம இன்ட்ரவெல் வரைக்கு பத்தரலா ம்
பொறும்மையா சாப்ட்டே ஆம்மா பொறும்மையா சாப்ட்டே அ இருக்கிட்டு இருக்கிட்டு ரெண்டு எப்பிசோடய் பாத்துட்டு ஏசியெ போட்டு ட்டு செரி கொஞ்சொ நேரொ காத்து வாங்லா ஏனா ஒரு மூணு மூனே கால் ஆயிரி ச்சுன்னா
ம்
எட்டு மணி எப்பொ வருதுன்னே தெரியாம எனக் வந்துருது ரொம்ப கஷ்டமாருக்கு ஆமா என்னது மூணு மணி வந்தாலே எனக் ஒரு மார் பய்யம்மாருக்கோ அ ச்சோ அவ்ளோதா உடனே எட்டு வந்துருமே எட்டு வந்துரும்மே அப்புடின்னு பரபரப்பா வரு நைட்டு சாப்பாட்டுக்கு மேடா குட் ட்டி வருவா குட் ட்டி கொஞ்சோ எல்லா பெனிஃபிட் தா ந நடக்குது இருந்தாக்கா கூட ம் அந்தட் அந்தே நேரோ வந்து பரபரப்பரேன் ஓடு டியூஷன் பசங்கெ வருவானுங்கெ எட்டுக்கு தா கிளம்புவானுங்கே அப்பறொ சமச்சி சாப்புட்டு பாத்திரங் கழவி கிச்சன ஏற கட் டிட்டு ஆங் ச்ச் அத் மறுபுடியு இந்தெ பெட்ரூமுக்கு நாமெ வரேத் க்குதுகு ஒரு அஞ்சு ஆறு மண்நேரோ ஆகுல்ல அதுதான் கொஞ்சோ ஒர் மார்ருக்கு
உம்
இப்போ மூணு மணி எந்துருச்சு பெட்ரூம்ம போய் ட்டு போனம்னா திரும்ப உள்ள வரத் ஒம்போது மணி ஆகுதுச்சு ம் ம் ஆறு மண்நேரோ வெளி வெயில்லருக்குறோ அதுதா வேற ஒண்ணு கெடயாது கொசுவல்லா அந்த ஏரியால எப்டியிருக்குது
இங்கெல்லா கொசு இல்ல சிஸ்டர்
டெ இல்லையாய் இங்கெல்லா எக்க சக்கம்மா இருக்குடா
அப்டியா இங்க எல்லா கொசு இருக்காது
எக்கச்சக்கோ ஃபேட்ட வச்சுட்டு டெய்லி தீபாவளிதா
ஏய் ஜாலிதா அப்ப
மாத்தி மாத்தி அடிப்போ ஒருவேள செடி அதிகமா இருக்கனால அப்டி இருக்கான்னு தெரியல
வரு
ஓ அண்ணா இது அன் நியூஸ் சுலா இருக்கு
அய்யயோப்பா நா கோயம்புத்தூர்ல இருக்கேல அவதிப்பட்ருக்கே சிஸ்டர் சென்னையில இருக்கிலயு அவதிப்பட்ருக்கே சிஸ்டர் இந்த கொசு தொல்லையால ரொம்ப அதிகமா உயிர வாங்கிரும்
ம் ம் பாத்துப்போ அதையு பாத்துப்போ
அத நம்மள வச்சு செய்யுது அது ஒரு நாளைக்கி நம்ம வச்சு செய்யணும் ஏய்
குட்டி என்ன பண்ணுது சாப்ட்டுச்சா என்ன ஊட்
அவுங்க எல்லாரும் பால்வாடியில இருக்காங்க சிஸ்டர் இனிமேதா போய் பிக்கப் பண்ணனு
ஓ அவுங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துப்பாங்களாடா அடிச்சுப்பாங்களா
எல்லாமே நடக்கும் சிஸ்டர் பாசமலைப்பும் ங்கும் சண்டை பொங்கும் இரண்டு வேரும் உறக்கம் பொங்கு ஊற்றறது பொங்கும்
ஏ இப்ப அவுங் அவூங்களே ஊட்டி விட்டுருவாங்களாடா அங்க ஸ்கூல்ல
அவங்களு ஊட்டி விடுவாங்க இவங்கள அவ குட்டி பாப்பா அவளுக்கு யாரு ஊட்டினாலு நா ஊட்டினாலுமே புடிக்காது அவளா சாப்பிட்டாதா புடிக்கு
ஹம் ஹ்
எங்க ஊட்டுனா சாப்பிடுவான் அந்த மாரி ஸ்கூல்ல எல்லா அவனேவு சாப்பிட்டுக்குவான் ஒரு சில டைம் ஊட்டு விடணு ஆமா அப்டியே அவுங்க அப்பா மாரி போன் பாத்துட்டு இல்ல டி வி பாத்துட்டு அப்படிதா சாப்பிடுவாரு
உம் நா ஆக்சுவலி இந்த ஹேபிட்டையே மாத்தணுனு நெனைக்கிறேன்டா வீட்லயே பொதுவா
திருங்க
உம் அது ரொம்ப ட்ரை பண்ற எல்லாரையு மா த்த முடியுது மாமாவ மாத்த முடியல மாமாக் குதா ஒரு நாள் கம்முனு இருப்பான் ரெண்டாவது நாளு இல்ல எனக்கு டி வி வேணும் பாப்பா போட்டுக்கிற போட்டுட்டு சாப்பிடலா இதனால ஒன்னு ஆ அது அஹ் நம்ம வேற எதுலயாது அஜஸ் பண்ணலானு அந் அந்த மாரி சொல்லி ஒரு மாரி யி இழுத்து வுட்ருவாரு
ரைட்டு பாவமா போச்சே
ஆமா எப்பயாதுதா வீட்ல இருக்கிறாரா அதுனால ம் அவர் எதயு சொல்ல முடியமாட்டேங்குது
உம்
பாப்போ ஆனா என்னுடைய மிகப்பெரிய ஆச ஆஹ் டி வி பாக்காம ஆஹ் எதுவு பேசாம கான்சியஸா சாப் ட்டு எந்திரிக்கணு அப்படிங்கிறது
மேக்சிமம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள சாப்புட்ணும்னு எய்ம் பண்ணுங்க டி வி பாத்துக்கிட்டே அடுத்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நா ள் அதே மாரி பழகுங்க அப்புறோ வந்து ஒரு பத்து நிமுஷோ அப்டியே கொறச்சிட்டே வந்துட்டீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு டி வியே இல்லாம நீங்களாத் தனியா உக்காந்து சாப்டு பாருங்க கொஞ்சோ கஷ்
ஐயோ டே ரொம்போ கஷ்டமா இருக்குன்டா ஐயோ அம்மா நீங்க சொல்றத நெனச்சு பாக்கும் போதே எனக்கு என்னவோ மார்ருக்கு தனியா யாரு இல்லாம தட்ட மட்டு கைய்ல வச்சுட்டு நிசப்தமா எப்புட்ரா சாப்புட்றது
நானு ஒரு ஐடியா சொல்ட்டா
ஆஹ்
நல்ல ஒரு பாட்டு போட்டுக்கோங்க அப்டி இல்ல ஒரு நல்ல சாங் போட்டுக்கோங்க எம்பி த்திய போட்டு விட்ருக்காங்க
ஆஹ்
போட்டு வுட்டு உங்களுக்கு புடுச்ச சாங்கா வச்சுவுட்ருங்க நல்லா ஹை ஸ்பீட்ல சவ்ண்ட்ல நல்லா ஹையா வச்சிட்டு உங்களுக்கு புடிச் ச டிஷ் எதாது பண்ணிக்கோங்க பிளேட்ல போட்டுட்டு உங்களுக்கு கார்டன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த ஏரியாவா பா உக்காந்துருங்க அதுல வர பேர்ட்ஸ் சவுண்ட்ஸ் இந்த மாரில்லா கேட்டுட்டு ஒக்காந்து சாப்பிடுங்க மறந்துருவீங்க
ச நீங்க பேசும் போதே அந்த காட்சிகள் எ
எப்டி இருக்கு தெரியுமா இதை விட இயற் கை காட்சியா இருக்கு அது
உம் சூப்பரா இததா காசு குடுத்து போய எல்லா ரெசார்ட்ல உக்காந்துட்டு ட அவுட்டிங்னு திங்குதுங்க அதான
இங்க எல்லாம் வந்தீங்கன்னா தங்கச்சீட்டுல எல்லா கண்டுவா பிரீயா
யோ நா வந்துடுறேன்டா நா வந்துடுறே அடுத்த அடுத்த சம்மர் லீவுக்கு அங்கதா ஓடுறோ உடியா ரம்
உக்காரறோ தூங்குறோ அவ்ளோதா
உம்
எடையில என்ஜாய்மெண்ட் அதிகமா இருக்கு
என்னதுன புரியல
எடையில என்ஜாய்மென் அதிகமா இருக்குங்க இதெல்லா ரசிச்சு ரசிச்சு ருசி ச்சுருசிச்சு
ஆமாண்டா எனக்கு புரியுது எனக்கு நீங்க சொல்றது புரியுது கற்பனை பண்ணும் போது ஆசையாவும் இருக்கு அஹ் அதே நேரத்துல அந்த தாட்ஸ் வருது இ இததானே நம்ம விரும்புறோம் வெளியில போய் ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிடணும் இப்படித்தானே நம்ம
சென்னையில இருக்கவங்க ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடறதுக்கு மேக்சிமம் கார அந்த ஒரு ட்ரெஸ் அப்படியே பீல் லே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு தான் போவங்க ஆனா வீட்டுக்குள்ளே எவ்வளோ ரிலாக்ஸ் இருக்கு நம்மதான் அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கறது இல்ல. நம்மளுக்கு தேவேங்க கையாது கை கிட்ட சாப்பாடு வருதா
மேபி ஆ கரண்ட் இல்லனா நம்ப இத யோசிப்போமா யோஸ் சிக்கமாட்டோல்ல அந்த தாட்டு கூட வர்ல பாத்தீங்களா கரண்ட் இல்லன்னா டி வி பாத்துட்டா சாப்பிடுவோ சாப்பிட்ரு நல்ல அப்ப சாப்பிடணு அ அந்த ஆ நான் கொஞ்சோ மாறணும்டா நா இன்னிங்கி நீங்க என்னோட அறிவுக் கண்ண தெறந்துட்டீங்க
ஓக்கே சிஸ்டர் நீங்க அத ட்ரை பண்றீங்க நா அதுக்குள்ளே போய் பாபாவ பிகப் பண் வந்து ஒங்ளுக்கு
ஓக்கேடா பிக்கப் பண்ணட்டு வந்து சொல்லுங்க கூப்பிடுறே பாய்டா பாய்டா